தெர்ல என்னா நீ கால் பண்ணிட்ட
ஆமால நீ எனக்கு தான்ல கால் பன்ன
ஒனக்கு எங்க கால் பண்ணே
ம்
அந்த குந்தானியதா பண்ண சொன்னே
குந்தானிய பண்ண சொன்னியா குந்தானி வேற யாருக்கோ பண்ணுது
வேற யார்ட்டச்சும் ரிப்ப ஓகே பரவால்ல நீனே பேசு பேசி பத்து நிமிஷோ கழிச்சு தூங்கி தூங்கிடுவோ உம்
லே
அது போய் படுத்துரு சில உம் ஸ்கூலுக்கு இல்லனா எந்திரிக்க கூட்டு போய் பட சாங்களும் படுத்து அங்க தூங்கிடுச்சு போல வரு புவே என்னைய காணும்னு வரும் பாரு உம் சாப்பாட்டாச்சல்ல
ட்டியானே ஆஹ் சாப்ட்டோ எல்லாரு
தூங்லயா இன்னு பாப்பா
சின்னு என்னன் தெர்லன்னே இன்னைக்கு இன்னு தூங்கவே இல்ல
நீங்கெல்லா படுத்தாதா படுக்குமோ
இன்னைக்கு இது சாயங்காலொ வரைக்கு நல்லா தூக்கோ மத்யானொ தூங்னது சாயங்காலொ இப்ப எட்டு மணி வர் ரைக்கு நல்லா தூங்குச்சு
அதனால இந்தூங்காம திரியுது போல
தூங்காம ஆடிகிட்ருக்கு இப்ப நா போய் படுத்தனா தூங்கிரு
நீங்க படிச்சா தூங்கிருமா அதனால தா நா இத அப்பி பஸ்ட்டு படுக்க விட்டுட்டே அது போய் படுத்துச்சினா தூங்கிடு நல்லா நம்ம வீட்லதா படுத் துச்சுனா தூங்கிரு பேஸ்னாரா ஓ வீட்டுக்காரரு
நால பேரு இனிமேதானே கூப்புடுவாரு
இனிமேவா அப்ற எப்ப விடிஞ்சிருமே
நாங்க பதினோரு மணிக்கு பேசிட்டு ஒரு மணி வரைக்கு பேசுவோ
முருமுனைந்து அப்ற எப் ப்ப தூங்குறது எப்ப வேலக்கி பொரட்டா போடுவாரா அவரு இட்லி போடுவாரு
அஹ்ஹ
உம் எத்தனம்மா மாஸ்த்துக்கு ஒரு அஞ்சு கூடுவாங்கெளா
என்னனே
லீவு மாஸ்த்துக்கு ஒரு நாள் விடுவாய்ங்களா என்ன
மாஸ்த்துக்கு ரெண் நாள் லீவு
கண்டிப்பாய்ளா வருவாரா மாசம் மட்டு வருவாரா ரெண்ட்நாளைக்கு மட்டு
ரெண் நாளைக்கு மட்டும்னா வர மாட்டாரு ஏதாத் திருவ்ழானாத்தா மொத் மொத்தமா வந்து பத்து நாள் எடுத்துட்டு போயற்றாரே
அப்ப அந்த மாரி எடுத்துக்குறாரோ
பைக் இங்க
உங்க வீட்டால்லாம் பேசுறாகளா இப்ப உண்ட பேசுவாளா
நான் பேசுறதுல்ன்ணே
அவரு பேசிக்குவாரா
அவரு பேசிக்குவாப்ள எல்லார்டயும் உம்
ஒன்ன நம்பி யாருமே பேசுறது இல்லையா
நான் யாருகிட்டயுமே நான் பேசுறதில்லணே
ஆஹ் செரி விடு பேசாததும் நல்லதுதே பேசுனாலும் நைநைய்பாய்ங்க உம் எங்க பக்கத்துலதான இருப்ப அந்த வீட்ல தான இருப்ப
ஆமா அந்த வீட்லயேதே நய்யி நய்னு இல்லணே ஒண்ணு சேந்து வரவே மாட் டே எதுக்குமே ஒன்னு இது வந்தா அது வராது அது வந்தா இது வராது இதுல ஏகப்பட்ட கலவரம் நடக்கு இங்க போனா இங்க அங்க போனா அங்கன்னு என் மாமியாரு கூத்தடுச்சுடும்
நம்பள தொடாம இருந்தா செரி
இப்ப எதோ அம்புளுத்தே வுட்டுக்கிட்டு இருக்காய்ங்க போல மாடு சரியா வல்ல என்னன்னு தெரியல பாப்போம்
ஏன் தடம் பொறள்ற மாரி பேசுறாரா
ம் ம் அப்பப்ப அது அமினிஷியாக்கு வந்துரு
ம் ஆ இல்ல நீ அமைதியா போயிரு அவ்ளோதா ஆ சாப்ட்டோ சாப்ட்டு இப்ப தா போயி படுத்துச்சு புள்ளைக நா நானுந்தா செரி பொழுதுபோலனு கால் பண்ணே ஒனக்கு நீ பண்ணியோ நீ போனியா ஃபோன் நோண்டிட்ருந்தே நீ கால் பண்ணிட்ட
ஆமா
என்ன சாப் அப்ப நைட்டு நா ஒரு டயட்லருக்கீங்ளா
அதெல்லால்லாண்ணே சாப்பாடு இருந்துச்சுன்னே மதியானோ பண்ணது அதே சாப்ட்டோ காலைலதா ட் ஆமா இப்பல்லண்ணே
ம்
இப்பல்லா இல்ல ஸ்கூல் ஓப்பன் ஆனா இப்ப ஸ்கூல் ஓப்பன் ஆவுரப்ப லேட்டா எழுந்திரிக்குங்க எல்லாமே லேட்டா சாப்புடுங்க
ஆ
ஸ்கூல் ஓப்பன் பண்ணலேந்து அது கரெக்ட்டா ஓடிக்கிட்
சேரி சேரி
ம் தேவாலா சீக்கரொ தூங்குவாப்புலயா
ஆ அப்ப சீக்கரொ தூங்கணு படுத்தாதா தூங்குவா நம வந்து படுக்கணு யாரயா படுக்குலன்னா அப்டியே முழிச்சிருப்பே எவ்ளோ நேரொ முழிச் முடியுமோ அவநேர முழிச்சி இருக்கே
ஆ
அம்மாவ நானாவது யாராவது போயி பக்கத்துல படுத்தாதா தூங்குவா
ரைட்டு சின்னவே
சின்னவெனு அப்டிதே
அவங்களு அப்டி தா தூங்குறா
ம் ம் யாரா ஒரு ஆள் பக்க
த்து தூங்கி பழகி ட்டேங்கல்லே
எந்துருச்சு போனோம்னா கூட அழுதுருவாய்ங்க
அஹ்
அந்த மாரி பண்ணுவாய்ங்க ஆனா அவ்வளவு சீக்கிரத்து தூங்க மாட்டாய்ங்கே வெல்லாண்டுகிட்டே இருப்பாய்ங்கே எவ்ளோ நேர விளாட முடியுமா அவளோ நோரோ விளாண்ட்டே ப்பாய்ங்க
ஆஹ் உம் உம்
மேகஸிமம் நைட் இட்லி குடுத்து இட் லி அந்த மாரி குடுத்தினா
அப்படித்தானே ஆகு
ம்
இன்னைக்கு சாப்பாடு வந்தது வேஸ்ட்டா போயிடுன்ட்டு காலையில டிஃபன் பண்ணிட்டோ அதனால இன்னைக்கு மத் யானத்துக்கு நைட்டுக்கு ஒட்டுக்கா செஞ்சாச்சு
ஆ
ஒரு நேர காலையிலயு ம த்யானமு சாப்பாடுனா நைட்டு டிஃபனா இருக்கு கால்ல டிஃப ன் பண்ணா மத்தியானமு நைட்டுக்கு எதாவது சாப்பாடு இருக்கு
பசும்பாலா கெடைக்குமா இங்க
பசம்பால் தானா நாங்க சாப்படுறது
பசும்பால் குடுக்கறாங்கலா
ம் பசும்பால்தா நாப்பதுருவா லிட்ரு
பரவால இங்கயு பசும்பால் இப்பதா கெடைக்குது வாங்கிட்ருக்கோ
ஆமா நா இப்ப ஒரு ஆறு மாசமாவே அதா குடுக்குறது
ம் அரலிட்டரு எவ்ள இங்க
அதா ஒரு லிட்டரு நாப்பதுருவா
ஒரு லிட்டரே நாப்பதுருவாயா இங்க
பர ம் இங்க பரவால்ல இங்க நாப்பது தானே
ஆனா தண்ணி கலக்காம தருவாக
இங்கயு அப்டித்தே கொஞ்ச தண்ணி கலக்காம குடுக்க கூடாது இங்கிட்டு உள்ள சாஸ்துரத்துக்கு அதனால கொஞ்ச தண்ணி அ அ கொஞ்சோ தண்ணி கலந்துட்டு தா குடுப்பா
சேர் சேரி
ம்
ஆ நாளைக்கு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போனுமா இங்க நைட்டு நம்ம கிட்ட இடியாப்போ சாப்ட்டோ இடியாப்போ சாப்ட்டு படுத்துட்டா ஓ இடியாப்போ சாப்ட்டாய்ங்க ஒருத்தர் வந்தாரு இடியப்போ பாத்து ந்தாரு அவர்ட்ட வாங்குனோ
சேரி சேரி
ஆ ஒரு வாங்கிட்டு நைட் சாப்பாட முடிச்சாச்சு
அங்கயுமே ஈவ்னிங் டைம் வரும்னே பால்சேமியானு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல
கோயம்புத்தூர்
பால் சேமியானு வரு ரெடிமேடா மொறு மொறுன்ருக்கு பாத்துக்க பால நல்லா சூடா காய வச்சுட்டு அந்த சேமியாவது உள்ள போட்டோம்னா சேமியாகுற ரேஜ்ல இருக்கு அத பால்ல போட் டம்னா அப்டியே இடியப்போ மாரி மாரிறும்னே சூப்பரா இருக்கும்
ம் இங்க ஒருத்தர் டெய்லி வித்துகுட்டு வராரு இடியாப்போ இடியாப்போனு வித்துகிட்டே வருவாரு நல்லா இருக்கு வாங்கி அவட்டதா யூஸ் வாங்கிருக்கா
ஆமா நல்லதுதா நைட்ல இட்லி சா சாப்டுறது இடியப்போ சாப் அவியல் ஐட்டமே மேக்சிமம் ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
ஆமா அதே ஸ்டீம் பண்ணி சாப்ட்றது நல்லது வாங் எண்ணப் பலாகாரம் இல்லாம எண்ண இல்லாம சாப்புட்டா நல்லதுதா மேசிமம் இட்லி இது அவியற நல்லதே
உம்
நாளைக்கி என்ன சமைக்க போறீய
நாளைக்கி முருங்கைகா கத்திரிக்கால்லா இருக்குண்ணே அதெல்லா போட்டு மாங்காலா போட்டு புளிக் கொழம்பு வக்கலாம்னு ப்ளானு வாழைக்கா இருக்கு பொரியல் பண்ணிருவோ சேப்டரு க்ளோஸ்
முடிஞ்ச்சு
ஆமா நைட்டுக்கு எதாவது ஒரு டிஃபன பண்ணிக்க வேண்டியதா
நாளைக்கி நா கால்லதா எந்துருச்சு முடிவே பண்ணனு என்ன சமைக்
இல்ல நாலா மொத நாள் நைட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தா படுக்குறது ஏன்னா காலையில கன்ஃபியூஸ் ஆக முடில
உம் நம்ம வீட்ல வெங்காய வெங்காயத்த உரிச்சு வச்சிருவாய்ங்க சின்ன வெங்காயத்த உரிச்சு ஃபிரிட்ஜில வச்சிருவாய்ங்க அத வச்சு என்ன பண்ண முடியுனு ஹீட் ஆகுறது நால ஒழம்மா வச்சிப்பாயீங்க
உம் நாங்க அப்பப்ப எல்லாத்தையுமே கட் பண்ணி பண்றது கொஞ்சொ தானே நம்ம ஒரு ஆளுக்குனா தெரியாது மத்த எல்லா சின்னப் பிள்ளைங்க தானே
என்ன வேணாலு சாப்ட்டுருவாய்ங்க மொத்ததையு சாப்ட்டுவாய்ங்கல்ல
ஸ்டோர் பண்ற துல்ல
உம் சாப்பாட தானே மூடிட் இருப்போமே நான் வந்து சாப்பிட தா போறாய்ங்க ஒரப் சொல்லாம கொள்ளாம சாப்பிடுவாய்ங்க ஒரச்சுச்சுன்னா சொ சொல்லுவாய்ங்க
உம் நேத்து ரெண்டு பிளான் பண்ணே ஒன்னு லெமன் ரைஸு வாழக்கா வரு ருக்கலானு இல்லன்னா புளிக்கொழம்பு வெச்சு வாழக்கா பொரியல் பண்ணிடலானு பிளான் பண்ணிட்ருக்கே ஏ தாவது ஒண்ணு காலலைக்கு எது ஈஸி பிடிவாதொ பண்ணிரு
உம் ஆமா லெமன் சாதொ கூட பண்ணா ஈசியா தா இருக்கொ டக்குணு முடிஞ்சிரு ஆனா சா அதுக்கு உருளக்கெழங்கு எது நல்ல வெல அஹ் தொவையல் மாரி ஏதாவது இருந்துச்சுனா பயங்கரமா நல்லா இருக்கு
ஆமா பீட்ரூட் பொரியல் அத விட சூப்பரா இருக்கு உம் ட்ரை பண்ணுவோ நாளைக்கு என்னன்னு
நாளைக்கு ஏதா ஒண்ணு முடிவு பண்ணி வச்சுட்டு எப்டி வச்சுக்கறதையு டிப்ஸ்ஸ கொடுத்துடு
டிப்ஸ் தானே லெமன் சாதக்கு ஒரே ஒரு டிரிக்கு தானே
உஹ்
லெமன புழிஞ்சு அதோட கொஞ்சொன்னு தண்ணி மிக்ஸ் பண்ணிட்ணு எந்த அளவுக்கு லெமன் இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிடணு
மஞ்ச பொடி போடனுமா
ஆமா கண்டிப்பா
தாளிச்சு அதுல ஊத்திருவிய
உம் தாளிச்சி அதுல எல்லா ஊத்தக் கூடாதுனே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டு கடாய வச்சிட்டு நல்லெண்ணெ ஊத்தி கடுகு உளுந்தம்பருப் உப்பு சீரகம் பச்ச மொளகா போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கோ ஒரே ஒரு வர மொளகா தான் போட்ணோ ம் மூணு பச்ச மொளகா போட்ணோ எப்பிடி ஒரு நாலு பேர் ஒ நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு சொல்றே
ஓ புரியுது புரியுது
ரெண்டு லமன் ஃபுல்லா புழிஞ்சுட்டு கொட்டையெல்லா எடுத்துட்டு எந்த அளவு லமன் இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணு
சேரி சேரி
அப்புறோ எண்ண ஊத்தி கடுகு கல்ல பருப்பு வர மெளகா பச் பச்சமெளகாலா போட்டு கருவேப்லல்லா போட்டு ஜீரம் போட்டு தாழிச்சிட்டு லமன் அதுல ஊத் த்திட்டு
அ
இல்ல லமன் ஊத்துறக் முன்னாடி மஞ்சள்த்தூள் கொஞ்சோ போட்டு வதக்கிட்ணு அந்த எண்ணெயிலே அதுக்கப்புறோ லெமன ஊத் தி நல்லா அந்த டம்ளரே லேஸ் சா கழுவிட்டு ஊத்திட்டு அத கொஞ்சோ லேசா வத்த உட்டு சாதம் போட்டு பெரட்டி சாட்டா சமையா
நா வேணா ட்ரை பண்ணி பாக்குறேனா
அப்பளத்த பொறிச்சு தேங்க சாத இன்னோன்ருக்கு அதுதா செம்ம டேஸ்ட்டு
தேங்கா சாத நாளைக்கொரு டிப்ஸு எனக்கு தூக்க வந்துருச்சு நா போய் படுக்கிறே
ஆ தூங்கு தூங்கு
நாளைக்கு தேங்கா சாத பத்தி நா டிப்ஸ் குடு
ஓகே
மறந்தனாலு புடிச்சிட்ட
க்கே க்கே
அப்படிய நான்வெஜ் வைக்கத்தா ஞாபம் வச்சுக்க அதையும் நோட பண்ணிருக்க
கண்டிப்பா
சரி வைக்கவா